கேக்குதுங்ளா ஆ என்னங்க சாப்டிங்க?
சாம்பார் சிக்கன் ஃப்ரை
ஆ எப்டி இருக்கீங்க?
நல்லாருக்குறே நீங்க எப்டிருக்கிறீங்க?
க உங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க?
நல்லாருக்றாங்க
உங்க அக்கா காலேஜுக்லா போறாளா?
இல்ல வேலைக்கி போறாங்க
அப்டியா சேரி உங்க படிப்பல்லா நல்லாருக்காங்க என்ன சமையல் இன்னக்கி?
மறுப்டியு அதே கேள்வியா?
என்ன சமையல்?
அதுதா சொன்னெனே சாம்பார் சிக்ஸன் ஃபை
சிக்கன் ஃப்ரையா எங்க வீட்லயு சிக்கன் சிக்ஸ்டி ஃபை தா பண்ணோ
ஓ சேம் பின்ச்
ஆ ஆனா நாங்க வந் து சிக்ஸ்டி ஃபைனா டிஃப்ரெண்ட்டா பண்ணுவொ கொஞ்சொ
ஓஹோ நாங்க நார்மலா பண்ணோ
நார்மலா நாங்க வந்து அத மசாலால்லா மேரினேட் பண்ணி கொஞ்சோ ஃப்ரிட்ஜில வச்சி மறுப்டியு எடுத்து அத வந்து தவால வச்சு நல்லா ஒரு‌ ஸ் ஸ் ஸ்பைசியாவு இருக்கு நல்லா டேஸ்டியா இருக்கு அந்த மாரி சிக்கன் பண்ணோ
சூப்பர் நாங்க அப்டியே நார்மலா ஃப்ரை பண்ட்டோ
ஆ உங்க அக்கா ஸ்கூல் போறாளா காலேஜ் போறாளா?
ஆ போறாங்க நீங்க எப்டிகிறீங்க
நல்லாருக்கோ இது சரவணாஸ் உங்க வீட்ல சரவணா எப்டி இருக்காரு?
பேர மென்ஷன் பண்ண கூடாது
பாப்பா
ஆ
செரி நல்லா இருக்கீங்கல்ல இப்ப உங்க வீட்ல உங்க பாட் ட்டி வந்து ஒடம்பு சரியில சொல்லிருந்தாங்கல்ல மூட்டு வலி கை கால் வலின்னு சொல்லியிருந்தாங்கல்ல அவுங்களுக்கு வந்து அந்த சேனைக்கிழங்குருக்கு பாத்தீங்களா
ஆ
அந்த சேனைக்கிழங்க வந்து கொஞ்சம் நார்மலா வே க வச்சு அவங்கள சாப்பிட சொல்லுங்க அதுக்கு அந்த மூட்டு வலிிக்கல்லாம் கொஞ்சம் நல்லது
ம்
அதுக்கப்புறம் வந்து அந்த முடக்கத்தான்
ஆ
அது குவாயு தொவையல் பண்ணலாம்
ஆ
தொவையல் பண்ணி அவுங்க பாட்டி கிட்ட கொடுங்க அவுங்க ச
ஆ ம் எங்க அப்பாக்கு ஸ்டோன் பிரச்சன இதுக்குது அதுக்கு என்ன பண்ணது
அதுக்கு வந்து அந்த ரணஜனியலன்ட்டு ஒன்னு இருக்குது அந்த ரண ஜனி எலைய நல்லா வந்து ஆ நல்லா மிக்சியில அரைச்சிட்டு வடிகட்டி அந்த சார மட்டும் எடுத்து அ ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மோர் இருக்குல தயிர வந்து நல்லா மோரா சிலிப்பி அது நல்லா ஒரு ஒரு லிட்டுர் பாட்டுல்ல ஒரு நூறு கிராம் தயிர் போட்டு இந்த ஒரு பாட் டுல தண்ணில ஒரு லிட்டரு தண்ணியில நல்லா தண்ணியா கரச்சு வச்சுருங்க
ஆ
கரச்சி வச்சுட்டு இந்த ஜூஸ் ஒரு கிளாஸ் குடிச்ச ஒடனே இந்த மோர் ஒரு கிளாஸ் நல்லா குடிக்க சொல்லுங்க அந்த மாரி ஒரு நாள் பண்ணலாம் ஒரு நாள் வழ்ந்து இந்த வாழத்தண்டு இருக்குல்ல வாழத்தண்ட ஜூஸ் எடுத்து அத ஒரு கிளாஸ் குடிக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் இந்த பீன்ஸு நாட்டு பீன்ஸ் சொல்லுவாங்க அந்த பீன்ஸ வந்து நல்லா அரச்சி அந்த சார எடுத்து அது ஒரு நாள் குடிக்கணும் மூனு நாள் ஆயிச்சிங்களா இன்னொரு நாளைக்கு இந்த சொரக்கா சொரக்காவா வந்து நல்லா சார எடுத்து அது ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும்
உம்
அதுக்கப்புறம் வந்து இந்த முள்ளாங்கி இந்த முள்ளங்கி ஆ அந்த முள்ளங்கிய நல்லா சாறெத்து இந்த மாரி அஞ்சு நாள் குடிச்சு ட்டு ஒரு நாள் ஃபுல்லா அந்த தண்ணியும் அந்த மோரையும் அதாவ்து மோரே தெரியாத அளவுக்கு அந்த தண்ணி ஒரு ரெண்டு லிட்ரு கண்டினியூவா குடு ச்சுட்டு பாத்ரூம் போ கூடாது நல்லா முக்கி உக்காந்து போற மாரி அவ்ளோ அர்ஜென்டா பாத்ரூம் வர வரைக்கும் அடக்கணும் அடக்கி அதுக்கப்புறமா பாத்ரூம் போனோம்னா அந்த மாரி பண்ணோம்னா அந்த கல்லானது போர்ஸ்ல அடிச்சுக்கிட்டு வந்துருன்னு வாங்க
ஓ இதெல்லா உங்களுக்கு எப்டி தெரியு
நாலா அனுபவ பட்டுக்குற நாலா அதெல்லா இருந்ததுனால டாக்டர் சொல்ல சொல்ல அதாவது அந்த டைம்ல உடனே யூரின் போ கூடாது கொஞ்சோ நம்ம கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப இது பண்ணி போனோம்னா அந்த போர்ஸுக்கு அந்த கல்லு வந்துருன்ணுவாங்க அதனால ஒடம்பு பாத்துக்க சொல்லுங்க உங்க ஃபேமிலில எல்லாரையு உங்க இன்னொரு அக் கா இருக்காங்கல்ல அவங்க வந்து இப்போ ஸ்கூல்ல வேல செய்யறாங்கள ஸ்கூல்ல எப்டி ட போது உங்க அக்காக்கு
நல்லா போது
ஸ்கூல் லைஃப்லா நல்லாருக்கா இப்ப அங்க சேல்ரி கம்மியா இருந்ததுன்னா வேற எங்கனா ஒரு ஸ்கூலுக்கு மாறிலாம்ல உங்க அக்கா
அக்காக்கு வந்து மாற விருப்பம் இல்லயே நாங்க பண்ணறது
ஆ சே
ம்
உங்க வீட்டுல எதனா செடிங்க எதனா இருந்தா கூட எனக்கு குடுங்க எங்க வீட்ல கார்டன் வச்சிருக்கோ அந்த கார்டன்ல நாங்க கொஞ்சோ வப்போ
எங்க வீட்டுல நெறைய செடி இருக்குது மருதாணி செடி துளசி செடி ஆ ம் முருங்க கீர செடி அதுக்குமா கோல்டுக்கு வைக்கிற அந்த செடி எல்லா செடியு இருக்குது
அப்டிங்களா எங்க வீட்ல மின்ன நாங்க நெறைய செடிங்க வச்சிருந்தோ ஆனா அது எல்லாமே கொஞ்சோ நடுவுல இந்த வெயில்ல கொஞ்சோ காஞ்சு போயிடுச்சு செரி இப்ப மத் மறுபடியு புதுசா எல்லாத்தையு பண்ணலாம்ட்டு வச்சிருக்கறோ அதனால எதனா செடிங்க எங்கன்னா பாத் தீங்கனாலோ இல்ல கல்யாணத்துல எங்கனா குடுத்தாலோ வேஸ்ட் பண்ணாதீங்க எங்களுக்கு குடுங்க
செடிக்கு தெலியே தண்ணி ஊத்துங்க அப்ப சீக்கிரமா வளரு
ஆ அந்த உரம் எங்கன்னா கிடைச்சா கூட சொல்லுங்க அந்த உரத்த கூட நாங்க வாங்கிக்கிறோ
ஏதாச்சு ரோட்ல விப்பாங்க
ஆ அதுதா பாக்குற செரி தெரியல சரியா நீங்க உங்க வீட்டுக்கு எதனா வாங்கும் போது எனக்கும் வாங்கிக்கோங்க நா வேணா உங்களுக்கு காசு பே பண்ணிட்ற
ஓகே
நா நல்லா படிங்க படிப்பு மட்டுதா நம்ம வாழ்க்கையில நம்ம கூடவே இருக்கு அந்த படிப்பு மட் டு நம்ம கையில இல்லைன்னா நம்ம வந்து ஒரு ஜீரோக்கு சமோ அதுனால எல்லாத்தையு நம்ம கையிலருந்து எல்லாமே நம்ம கையிலருந்து எல்லாரு நம்ம கையிலருக்கிறத ஆக்குபை பண்ணி எடுத்துருவாங்க பட் ஆனா நம்ம படிப்ப மட்டு யாராலயும் நம்ம கிட்டந்து வாங்கவே முடியாது அது என்னைக்க இருந்தாலு அது நம்மளுடைய சொத்து நம்ம என்னதா சொத்து சேத்து வச்சாலு அது வந்து அடுத்தவங்களுக்கு அதுன்ட்டு எல்லாருமே அத பறிச்சிடுவாங்க ஆனா நம்ம படிப்ப மட்டு யாராலையு நம்மகிட்ட இருந்து பறிக்க முடியாது அத யாரு சொந்தமு கொண்டாட முடியாது அது நமக்கான ஒன்னு அதனால அந்த படி ப்ப வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த படிப்ப நல்லா படிங்க படிச்சு லைஃப்ல
சில்லாம இருக்குதே
அந்த கான்ஃபிடென்ட்ட விடக் கூடாது கான்ஃபிடென்ட்டா இருக்கணு நல்ல படிக்கணு படி
இதுக்கு மேல என்ன படிக்க முடியு
கான்ஃபிடென்ட்டா இருங்க இதுக்கு அப்றந்தா லைஃபே இருக்குது இது வந்து இப்ப வந்து ஒரு பாதிதா இதுக்கப்றந்தா நமக்கு லைஃப் அதனால நல்லா படிச்சு லைஃப்ல செட்டில் ஆய்ருங்க செட்லாயி அம்மாவ அப்பாவெல்லா ஃபாரின்க்கு கூட்டிட்டு போனுல்ல கூட்டின் போனாதானே அதெல்லா ஒரு நெ நெகட்டிவா எந்த ஒரு விஷயமு பேசக்கூடாது எல்லாமே பாசிட்டிவா எடுத்துட்டு போனூ நமக்கு எது நடந்தாலு ஒடனே சோந்து உழுந்துரக் கூடாது ஒடனே ஒடனே நம்ம என்ன பண்ணனு எழுந்து நிக்கணு விழுந்து அடுத்த செகண்டே எழுந்துக்கணு எழுந்து கையக் கால ஒதறிட்டு துணிஞ்சு எந்த ஒரு விஷயத்தையு செய்யணு அப்பதா நம்ம லைஃப்லாங் சாதிக்க முடியு அந்த விழுந்த எடத்துலயே உக்காந்ருந்தம்னா நம்மள யாரு தூக்கி விட மாட்டாங்க நம்மளு கொஞ்சொ முயற்சி பண்ணி எழுந்து அந்த எடத்த விட்டு கொஞ்சொ நம்ம தள்ளி போணு
எங்கங்க ஏ ஞ்சிக்கும் போதெல்லா மறுபடியு மறுபடியு தள்ளி விட்டு தள்ளி விட்டு கீழே தா எறக்கி விடுறாங்க
அது வந்து கடவுள் வந்து நமக்கு ஒரு நல்லது நமக்கு கெடைக்க போதுன்னா அதுக்கான பல கஷ்டத்த குடுத்து அத நம்ம தாங்குறோமான்றத்த கடவுள் நமக்கு உறுதிப்படுத்துறாரு வுழுந்தா கூட வுழுந்தா கூ நம்ம நம்ம வாழ்க்கன்றோ ஆனா நம்ம வெளில போய் பாத்தோம்னா நம்மள விட எவ்ளோவோ பேரு எப்டி எப்டியோ இருப்பாங்க நம்மளே மேலுடா சாமி அன்ற மாரி ஆயிடு அதனால நம்ம லைஃப் ப்ல எப்பவுமே எப்டி இருக்கணு போல்டா இருக்கணு தைரியமா இருக்கணு ஓகேங்ளா ஒங்களுக்கு டைம பாருங்க பாத்துட்டு முடிஞ்சிருச்சுன்னா சொல்லுங்க
என்து வந்து எயிட் மினிஸ் தா ஆயிக்குது
சேரிங்க நல்லா படிங்க நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டா சாப் சாப்டுங்க ஜூஸ் எல்லா குடிங்க இந்த வெயிலுக்கு ஆ தண்ணி நெறைய குடிங்க நல்லா தண்ணி உள்ள காய்கறிகள் ப
போறீங்க மோர் குடிங்க நெறைய ஸில்னசான ஜூஸ் குடிங்க
தண்ணி காய்கறிகள்லா நெறைய இருக்கு அதெல்லா எடுத்துக்கோங்க காய்கறிகள நெறைய சாப்டுங்க கீரைங்க நெறைய சாப்டு
ல்ல சாப்டுங்க நீங்களு
ஆ ஓகே தேங்க் யூ கீரைங்கல்லா கொஞ்சோ நெறைய சாப்டுங்க அந்த கீரைங்கள சாப்ட சாப்ட நமக்கு கண்ணுக்கு ரொம்ப நல்லது காய்கறில கேரட் பீட்ரூட்ட நறைய எடுத்துக்கோங்க அதெல்லாம் ஹெல்த்தியான ஃபுட்டு ஹெல்த்தியான ஃபுட்ட நல்லா சாப்டுங்க எப் எப்ப பாரு இந்த சிக்கனு இதயே சாப்புணும்ட்டு நனைக்காதீங்க சிக்கன் ரைஸ்ல்லா சாப் ட்டா நம்ப ஒடம்புதான் பாழா போகும் அதனால
த்துக் கொஞ்ச நாளு அதுக்கு எதுக்கு
அப்படி நம்ம ஒரு நெகட்டிவா பேசக்க கூடாது எப்பவுமே போல்ட் டா இருக்கணும் தைரியமா இருக்கணும் என்ன ஆயிடுச்சு இந்த வயசுல உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது நல்லாதான் இருக்குறோம் எல்லாருமே நம்மளும் வெளில போய் பாருங்க நம்பளோட கஷ்டப்படுறவங்க நறைய பேர் இருக்காங்க புரியுதுங்ளா அதனால தைரியமா இருங்க தைரியமா பேஸ் பண்ணுங்க எந்த விஷயமு சோந்து போக கூடாது கடவுள் நம்ம கூட எப்பவுமே இருப்பாரு நமக்கு தெரியாது நம்ம பக்கத்துலயே உகாந்துட்ருப்பாரு கடவுளு நம்ம தைரியமா இருக்கோமா இல்லையான்னு அவரு செக் பண்ணுவாரு நமக்கு த யார் மூலியமாவது நமக்கு நல்லது செய்வார் கான்ஃபிடென்டா அதா
ங்க டக்குனு
ஹலோ
ஆ
ஆ லைன்ல இருக்கிங்ளா
இருக்றன் இருக்றேன்
ஆன் சேரிப்பா நல்லா எல்த்தியா சாப்டுங்க சோந்து போகாதீங்க
ம்
உங்க லைஃப் உங்க கையில
ம்
செரிங்ளா ஓகே மா இப்ப டைம் உங்ளுக்கு எப்டி இருக்கு
அ லவன் டுவெண்ட்டி
இல்ல டைமிங் உங்களுக்கு பினிஷ் ஆயிடுச்சுங்ளா
எனக்கு ஃபினிஷ் ஆவள உங்களுக்கு
இல்ல இல்ல செரிங்க அப்ப நீங்களே கட் பண்ணிக்கோங்க
இல்ல இல்ல நீங்க கட் பண்ணுங்க